லோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே தோழி சாப்ட்டீங்ளா
ஆ இல்ல தோழி மத்தியானோ சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
நானு மதியான் சா சாப்டந் தோழி சாயாலா குடிச்சாச்சா
ஆமா தோழி நீங்க குடிச்சாச்சா
ஆ குடிச்சாச்சு குடிச்சாச்சு ஸ்நாக்ஸ் என்ன சாப்ட்டிங்க தோழி சாயா கூட செரி செரி நா இங்க முட்ட சுருக்கா சாப்டந்தோழி
ஓ செரி தோழி எல்லாரு வீட்லியு இப்ப அதான தோழி எதுனாலும் முட்ட சுருக்காதா
ஆமா தோழி அது ரொம்ப புடிக்கு தோழி சாஃப்டாவு இருக்குக்ல ம் செரி தோழி நா சாயா குடிஷிட்டுதா தோழி இருக்கே
ஓ இன்னு குடிச்சு தீர்லியா தோழி
இல்ல தோழி குடிச்சிட்டே இருக்கேந் தோழி சாப்ட்டு சாப்ட்டு
ஓ செரி தோழி செரி ரொம்ப ரசிச்சு ருசிச்சு குடிக்கறீங்களோ ம் போச்சு தோழி ரொம்ப ஒரு மாரி ஒரு எப்டி சொல்ல தோழி எதோ போச்சு தோழி இன்னிக்கி ஃபைன்லா போட்டாங்க புக்குக்கு ஃபைன்லா போட்டாங்க
அப்டியா எதனால ஃபைன் போட்டாங்க
காலேஜில புக்கு வெஷ்ட்டு போய்ட்டேந் தோழி அதனால தோழி
செரி செரி தோழி
ஃபைன் குடுத்து பிச்ச எடுக்காத குறையா பைசால்லா எடுத்து வாங்கி போட்டோ
எப்பவுமே கைல சேஃப்டிக்கு ஒரு ஃபிஃப்டியாது வெச்சுக்கோங்க தோழி ம் எங்க காலேஜ்ல இன்னிக்கு நாங்க வந் து கேண்டீன்லேதா தோழி கெடந்தோ எதுனா வாங்கி சாப்ட்டு அப்டி இருந்தோ செரி தோழி அப்பறமா வீட்ல எல்லாரு என்ன செய்றாங்க
எல்லாருன்ன இருக்காங்க தோழி உங்க வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க
இன்ன இருக்காங்க தோழி சும்மாதா
ஒரே சவுண்டா இருக்கு வீட்ல கெஸ்ட் யாராவ் வந்திருக்காங்களா
ஆமா தோழி மாமா மாமி வந்திருக்காங்க அண்ணே வந்து தோழி அதா தோழி ஓ செரி தோழி அப்பறமா சொல்லுங்க தோழி என்ன மாரியானா படிக்கிறீங்க நீங்க என்ன மாதிரி படிக்கிறீங்க நீங்க க்ரூப்பு
பீ காம் தோழி பீ காம் நீங்க
டி என் பி சி எதாச்சு எழுதுற ஐ ஐடியா இருக்குதா
இல்ல தோழி அந்த மார்லா ஐடியா இல்ல தோழி
செரி செர் நானு பி காம் தா தோழி படிக்கிற
அப்டியா தோழி செரி தோழி செரி இன்னெக்கி உங்க ப்ரஷர்ஸ்க்கு ஓப்பன் தான தோழி
ஆமா தோழி இன்னக்கி தா தோழி ஃப்ரெஷர்ஸ்க்லா வந்தாங்க
மி
தெர்ல தோழி ஒரு நாள் தான ஆச்சு தோழி அவ்ளோவா எல்லா முகத்தையும் பாக்க முடியல ஆனா அந்த அளவு எங்க கேங்க் மாதிரி எந்த தோ எந்த ஒரு கேங்கு இல்ல தோழி
ஓ செரி தோழி செரி தோழி
ம் இருக்குந்தோழி ஒரு அளவு மேபி இனிதான வெளிய வரு இப்பத்திக்கி செப்ரேட்டா எல்லாரு வந்தற ப்பாங்க இனிதா ஃப்ரெண்ட்ஸ் ஆயி கேங்க் ஆவாங்க சோ அவ்ங்களுக்கு டைம் எடுக்குல
ஆமா தோழி கண்டிப்
ஓனம் ஆகஸ்ட்லயா தோழி வரு
அப்பிடிதா நனக்கிற தோழி போன வாட்டி எப்ப வந்தது தெர்ல தோழி எனக்கு
செரி செரி எல்லா வாட்டியுமே ஒரே நாளா தா தோழி வரு நம்ம காலேஜ்ல என்னெக்கி வெப்பாங்கன்னு தெர்ல இந்தடவ குர்த்தி செட் எடுக்கலா அந்த மாரி ஐடியா தா இருக்கோ
கொந் தோழி
செரி செரி தோழி நா டிஃப்ரண்டா கருப்பு கலர் போட்டு வந்தரட்டான் பாக்கறேந்தோழி இந்த கருப்பு குர்த்தி செட்டு இருக்கு போடாம அதா பாக்கெறந்தோழி
ஐயோ காமெடி பண்றீங்க தோழி ஓனத்துக்கு வெள்ள கலரு இல்ல தோழி போட்னு
நம்ம டிஃப்ரண்ட்டா இருப்போ தோழி வெள்ளய மாத்துவோ தோழி ஆமா தோழி கண்டிப்பா
நீங்க மட்டு டிஃப்ரண்ட்டா போய் நில்பீங்க எல்லாரு உங்களதா பாப்பாங்க
ஆமா தோழி கண்டிப்பா இந்த தடவ சேரீ நா கண்டிப்பா உடுப்பே தோழி அதனால சேரீயு வாங்கணு தோழி
இப்ப தான தோழி குர்த்தாசெட்டுனு சொன்னீங்க
குர்த்தா செட்டு வந்து காலேஜ்ல வந்து வேற வழியில்ல தோழி ஃப்ரெண்ஸ்லா சேரீ உடுக்க மாட்டே அந்த மாரி சொல்றா த்தாங்க அதனால குர்த்தா செட்டு சேரீ வாங்கி நா வீ ட்ல உடுப்பே தோழி வீட்ல குடுத்துட்டு தேர்ட் இயர்க்குமே அதே நா வெச்சு சாமளிச்சுவே தோழி
தேர்ட் இயர்க்கு அங்க தோழி கண்டிப்பா க எல்லாருமே உடு
ஆமா தோழி ஆமா கண்டிப்பா உங்களுக்கு என்ன மாதிரியான காஸ்ட்யூம் ரொம்ப புடிக்கு தோழி
எனக்கு அப்டியா தோழிங்க என்ன கேக்குறீங்க ட்ரெடிஷன்ஸ்ல்லா ரொம்ப புடிக்கு தோழி எங்க தோழி நா காஸ்ட்யூம்ஸ் போட்ற்றே ஒரு ஃபர்தாவையு சால்லயு போட்டு போறத்தா தோழி கப்படி ட்ரெஸ்ல்லா எங்க தோழி அவ்ளோவா போட்றது
எனக்கு ஆச இந்த வெஸ்டன்ல நறையா போடணுன்னு பட் எனக்கு அமையாது தோழி நா அப்டியே ட்ரெடிஸ் னாலாவே இந்த குர்த்தா செட்டு போட் டாப்பு அந்த மாத்ரியே ட்றாங்க தோழி கொஞ்சொ டிஃப்ரன்டா ட்ரை பண்ணலான் இருக்கே தோழி
நானு அப்டிதா தா தோழி இருக்கே ஆனா நமக்கு எது அமய மாட்டிங் தோழி
ம் ஆமா தோழி நீங்க அப்பறோ எங்க எதாச்சு ட்டூரிஸ்ட் ஸ்பாட் போணுனு ஆசப்பட்டிங்களா தோழி எங்க்யாச்சு போணு நெனச்சிர்க்கீங்களா
கார்ளா போலான்னு ஆசப்பட்டந்தோழி ஃப்ரெண்ட்ஸா சேந்து
ம் ஆமா தோழி நாங்களு ஆசப்பட்டோ தோழி அப்பன்தா எங்க ஃப்ரெண்டோட ஒரு ஆ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டோட அண்ணா ஒருத்தோங்களுடைய ஃப்ரெண்டு தோழி அவுங்க கப்புள்ஸா வந்து பைக்ல போயிருக்காங்க தோழி இந்த கோயம்புத்தூர்ல ந்து வீட்டுக்கு தெரியாமதா கேர்ளா வந்திருக்காங்க போன எட த்துல ஆக்சிடெண்ட் ஆய்ட்டு தோழி அதுல அந்த அண்ணே ஸ்பாட்ல மஷ்ட்டாங்க தோழி அந்த அக்கா இப்ப கொஞ்சோ சீரியஸாரு க்காங்க அத கேட்ட பெறகு எங்ளுக்மே போனு அப்டிங்கற ஒரு ஐடியாவே இல்ல தோழி ஃப்ரெண்ஸா போலான் நெனச்சோ இனி நம்ம எதுக்கு தூரமா டிராவல் பண்ணிக்கி ட்டு அப்டின் சொல்ட்டு ஆமா தோழி கண்டிப்பா தோழி விடமா விடவே மாட்டாங்க தோழி
அது இந்த மாரி இன்ஸிடென்லா நம்ம சொல்லிட்டோன் வச்சுகோங்ளே கண்டிப்பா விட மாட்டாங்க
ஆமா தோழி கண்டிப்பா அதுக்கப்றோ‌ வெளியே விட மாட்டாங்க தோழி
ஆமா தோழி கண்டிப்பா என்ன பண்ற தோழி எல்லாரு பாத்தீங்களா எப்டி இருக்குன்னு நெனச்சு பாத்துருப்பாங்களா அங்கபோய் இப்டி ஆகு அப்டி சொல்லிட்டு
அதா தோழி அவுங்க வீட்ல சொல்லிட்டு போய்ருக்லா இல்லனா அவுங்களுகிட்ட கோயம்புத்தூர்ல இல்லாத ஸ் பாட்டா தோழி கேர்ளால அங்கெந்து ஊட்டியே கிட்டதானே தோழி
எதுக்கு தோழி சில மக்கள் இப்டிதா தோழி எதாவ்து இது முடிவு எடுத்துட்டு கடைசில
ஆமா ஆமா தோழி
முடியணுன் இருந்தா முடிஞ்சு தானே தோழி ஆகு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா செரி எல்லாருக்கு எல்லாமே நல்லதா நடக்கட்டுனு நா ப்ரே பண்ணுவே தோழி எங்க அண்ணே வந்து இன்னக்கி பெங்களூர் போறா தோழி நாளைக் கால்த்த
அப்பிடியா தோழி சேரி சேரி நல் நல்லபடியா போய்ட்டு வர்ட்டு தோழி
ஆமா தோழி அப்பிடியே போய்ட்டு அங்கல்லா சுத்தி பாத்துட்டு எடுத்துட்டு கேர்ளால கொச்சி ஒன்டர்லாம்ல தோழி டூர் ஃபிரெண்ட்ஸ் கூட போறா தோழி
ஓ சேரி தோழி சேரி தோழி நல்லபடியா போய்ட்டு வரட்டு ஆ
ட்டு கொச்சில்லா போய் ஒன்டர்லாலா போய்ட்டு வருவே அப்டின் சொன்னா தோழி
அதுவு அந்த பசங்களுக்கு தா அந்த டூர்லா
ஆமா தோழி கண்டிப்பா நமக்லா ஒன் டே ட்ரிப் தா தோழி ஆறு மணி முன்ன வீ ட்டுக்கு வந்துர்னு
கண்டிப்பா தோழி அங்க படத்ல சொன்னது போல ஆறு மணிக்கு முன்னாடி பேய் வந்துருன் சொல்ல போல நம்ம ஆறு மணி முன்னாடி வீட்டுக்கு வந்துருக்கனு
ஆமா தோழி அது வந்து நம்ம வீட்டு கான்செப்ட்டு என்ன செய்ய
ஆ ஆமா தோழி பசங்க அப்டி கெடயாது எப் பன்னாலு போலா பசங்க கூட போய்ட்டு வருவாங்க
கண்டிப்பா இப்ப உள்ள ஜென்ரேஷன் மக்கள் அப்டி இல்ல தோழி பெண்கள் யாரு ஆண்கள் யாருன்னே தெரிய மாட்டுது பெண்களு ஜீன்ஸ் பேண்ட் சட்டையு போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போறாங்க
இப்ப உள்ள காலோ எல்லா மாறியாச்சு என்ன சொல்றதுக்கு
தோழி ஆனா எங்ளே ஆனா எங்ள பொ என்ன பொறுத்த வரைக்கு என்னனா நம்மளுமே இரு க்கனு தோழி நம்மளு ஃபிரீடமா இருக்கனு எந்த எடத்துக்குமே யாரையு டிபெண்ட் பண்ணி போணுன்ட்ருந்தா நம்ம இஷ்டத்துக் கு போயிர்ணு வர்ணு ஒரு ஆள டிபெண்ட் பண்ணி நம்ம இருந்துற கூடாது அந்த மாரி இருக்கு பட் இருந்தாலு ஆ ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்வாங்க தோழி வீ
கண்டிப்பா ஆமா தோழி பேரண்ட்ஸ் வந்து விட்டாலுமே இந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து இப்டி சொல்லம்போது பேரண்ஸுக்குமே ஐயோ விடக்கூடாதுன் தோனிரு தோழி
ஆமா தோழி அதுதா தோழி நாலாமே கொஞ்சுன்னா எங்க வீட்ல ஸ்ட்ரிக்ட்டு தா தோழி நா வெளிய எங்கயுமே போனதுல்ல தோழி ஒரே ஒருக்கா மாட்டியு ஏ ஃப்ரெண்ஸ் கூட போன்ங் தோழி அதுவு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தா தோழி போயிருக்க இது வரைக்கு வெளியன் எங்கயுமே போனதில்ல கண்டிப்பா போணு தோழி நா இந்த தோழியற்பட் ச்சு முடிக்கணுனால் ரெண்டு எடமாவது போணுன் நெனச்சிருக்கே தோழி அந்த மாரி போய் எடுத் துர்தான நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்மே நல்லா இருக்கு ஒன்லி காலேஜ்ல மட்டு மீட் பண்ணி
தெரியுந் தோழி இந்த செல பொண்ணுங்களுக்குலா வெளியே உலகமே தெரியாதுன் சொல்லுவாங்கல்ல அப்டி இருந்தோன்னா நாளைக்கு எதுனாலு பேஃஸ் பண்ண முடியாது தோழி நாலு எடோ தெரிஞ்சா நல்லா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கு நா ஃப்ரண்ஷிப்ஸ் ஃப்ரண்ஷிப் வந்து அப்டி நமக்கு தொடரணுனால அந்த மாரி வெளியலாம் போய் எடுத்து ரொம்ப டச்ல இருக்கணு காலேஜ்ல மட்டு பாத் எடுத்துட்ருந்தா அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பானே தெரியல லீவ்ல ஆனா கால்ருக்காது இந்த மாரி வெளிய எல்லா போயிட்டு எடுத்தந்தனா இந்தமாரி அடுத்த எங்க போலா அனா ஒருக்கா போனா நமக்கு ஆச வந்துரு தோழி அடுத்
ஆமா அதுவு ஃபே வீட்லயு விட மாட்டாங்க சும்மா உனுக்கு போனுமா அப்டின்னு சொல்லிட்
ஆமா தோழி கண்டிப்பா கேரளா ஒண்டே போணுன் நெனச்சிருக்கே தோழி மனசுல அனா போணு தோழி எப் டியாச்சு போனு அக்காவோட ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் மந்த் வாராங்க தோழி
ம்
அவங்கிட்ட நா கூட்டு போங்க ஒன்டர்லா எனக்கு பாக்கணுன் ஆசையா இருக்கு சொன்ன தோழி அனா அவுங்க சொல்றாங்க என்னன்னா உங்க ஓ வைபோட ஓ வைப் பசங்க இருந்தா தா உனக் க நல்லாயிருக்கு இவுங்களுக்குலா கொஞ்சோ ஏஜ் மேரேஜ் ஆயிட்டு கொஞ்சோ ஏஜ் ஆயிருகளா சோ அவுங்களுக் ஆ ஆமா அதுதா அவுங்களுக் அந்த மாரி ஏன் பழைய போல ஓடிச்சாடி எடுத்து ஹைட்டான எடுத்துக்கலா போனா செட் ஆகாது அவுங் அதுனால பாக்கணு தோழி ஆசைக்கு ஒரு நாள் போணு எனக்கு தப் பீஸா போணுன்ட்டு தா ஆசையா இருக்கு பாப்போம் தோழி
சேரி தோழி எங்க கேங்லயே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லா இருக்காங்க அவுங்க எங்கனாலு அப்டி போயிருவாங்க தனியா
சேரி சேரி தோழி
நாங்கதா இப்டி போவாம இப்டி கெடக்குறோ
நீங்க உங்க வீட்ல போ வேண்டியதான தோழி அவ்ளோ ஸ்ட்ரிட்லா ஒன்னு இல்லல்ல தோழி
கண்டிப்பா தோழி நா வந்து கேட்டே எமாட்டமா எங்கயாது வெளிய போலாமாமா செர் நானாவது போயிட்டு வரே ஃப்ரெண்ட்ஸ்ஸு கூட யம்மா ஆமா இப்ப உட்டுட்டு தா மறு வேல பாப்பே அப்டின் சொல்ட்டு ஏ அம்மா சொல்ட்டாங்க
ஏதங்கோ உங்க வீட்ல அப்பாட்டல்லா கேட்டா விடுவாங்க தான தோழி
கண்டிப்பா தோழி விடுவாங்க விடுவாங்க கண்டிப்பா விடுவாங்க அனா வந்து யாரு உங்க போனு அப்டின் சொல்ட்டு என்னல்லா கூப்பல்லல தோழி இப்ப யாராவது கூப்ட்டா செரி இப்ப எல்லாரு போறோ அப்டி சொல்ட்டு போலா தோழி யாருமே கூப்பல்லல
சேரி சேரி தோழி ஆமா ஃப்ரெண்ட்ஸா சேந்து போனா போகலா
ஆமா தோழி ஆமா தோழி
கண்டிப்பா செரித்தோழி அப்பறமா முட்டசொரக்கா உங்க வீட்ல எப்டி படிக்கிறீங்க நீங்க
முட்ட சொரக்கா எனக்கு தெரியாது தோழி உங்களுக்கு தெரியுமா
இல்ல தோழி எனக்கு தெர்ல தோழி செரி நா கண்டிப்பா ரெசிபி பாத்து வெக்கிறே தோழி நெக் ஸ்ட் கால நா அத பத்தி சொல்ற தோழி உங்க டா சேரி தோழி நன்றி தோழி
சேரி தோழி நமக்கான நேரம் முடிந்தது தோழி அடுத்த அழைப்பில் வந்து சந்திப்போ தோழி
சேரி தோழி சேரி தோழி நன்றி
நன்றி வணக்கம் தோழி
ம்